ஹலோ
ஹலோ சார் வணக்கோ சார் சார் நல்லா இருக்கீங் ங்களா சார் சார் நல்லா இருக்கறேங்க சார் சார் வீட்டுல நல்லா இருக்காங்களா சார் என்ன சமையல் ச இது என்னக்கி
இது சாம்பார் சார்
சாம்பார் சேரிங்க சார் சேரிங்க சார் சார் நீங்க எப்டி ஃபுட்டி லவ்வரா சார் ஆ இல்ல அ எதோ இருந்தா போது அப்டீமா நெனைப்பீங்களா சார்
ஆமா ஃபுட்டு தா சார் இருக்கு என்ன பிரியாணி தா எப்பேயுமே லைக் பண்ணுவே
அப்டீங்களா சார் அப்போ ஃபுட்டி லவ்வர் சார் நீங்க இல்ல ஆ சேரி சார் நம் ஆஃப் சார் நமக்கு ஆப் அப்டீலா இல்ல சார் நமக்கு ஏதுந்தாலு ஓகே சார் அம்மாக்கு நார்மல வந்து ஹல்தி புட்டு என் பாத்தனா கஞ்சி இருந்தாலு ஓகே தா சார் கஞ்சி சின்ன வெங்காயந்தா ஓகே தா சார் அந்த மாதுதா சார் நமக்கு சாரே வா வீட் இல்ல மிஸ்ஸஸ் இப்போதா சமச்சிருக்கா எனக்கு மேரேஜ் ஆயிருச்சி சார் மேரேஜ் ஆயி ஒரு கொழந்த இருக்குதுங்க சார்
சேரி சேரி ஓகே சார்
ட்டுல இப்பதா அ அ சமைச்சிட்டு இருக்குறாங்க சார் பாப்பா எந்திரிச்சிட்டாங்க அவ வீட்ல இப்ப தா சம ச்சிட்டுருக்காங்க சார் சார் உங்க ஸ்டடீஸ்லா எப்டி சார் போயிட்டு இருக்கு சார்
என்னா ஸ்டடீஸ் சார்
சார் நீங்க ஸ்டடிஸ் எதும் படிக்
ஸ்டெடீஸ்ஸா சார் அது வந்தா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க சார் டி என் பி சி குரூப் டூ குரூப் ஃபோர் சார் அதுக்கப்றோ ஆர் ஆர் பி
செரி சார் செரி சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் செரி சார் சார் அதுக் ஏதாவது படிக்கிறீங்களா தனியா ப கிளாஸ் எதும் போய் போறீங்களா இல்ல நீங்களே அப்டி சேரிங்க சார் சேரிங்க சார்
க கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சிட்ருக்கே சார்
ஆம் நல்லது சார் நல்லது சார் நல்லது சார் சார் உங்க வீட்ல வ எத்தன பேரு சார் கூட பொறதவங்க
கூட பொறந்தவங்க மூணு பேரு சார்
அப்டிங் சேரிங் சார் செரிங்க சார் நீங்க கடைக்குட்டியில்ல சேரிங்க சார் சூப் ஒரு சாரு சார் இதுக்கு முன்னாடி எதா ஜாப் எது பண்ணிட்டுருந்தீங்களா சார்
ஆமா சார் இதுக்கு முன்னாடி சர்வே ஒர்க்குனு ஒன் இயர் பாத்துட்டு இருந்தே
செரிங் சார் செரிங்க சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் செரிங்க சார் சார் நீங்க இருக்கிற ஏரிவுல எதாவது க ஆ ஆறு கொளோ இந்த மாரிலா எதாது இருக்கா சார் ஸ்பெசிஃபிக்காக
இங்கே இல்ல சாரு வெறும் சாக்கட தா சார் இருக்கு இந்த லைன்ல
அப்டிங்ளா சார் சேரிங்க சார் சேரிங்க சார் ஆ உங்க பக்கத்துல எதுவு பால கு ஆம் அப்பா அம்மா காலத்திலருந்தே எது ஆறு பக்கத்துல எது இல்லையா சார்
அந்த மாதிரிதா சார் ஒரு ஆறு இருந்துச்சி இப்ப அது வந்து சாக் கிடையா மாரிச்சி சார் முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி ஆ சார்
செரிங்க சார் செரிங்க சார் அப்படிங்களா சார் என்ன ஆறுங்க சார் அது
அது நல்லா தெறந்துவுடுவாங்க வ வ வைகை ஆத்துலருந்து தா வரு அப்டினுவாங்க ஆமா சார் தெரியலயே சார் அது
அப்டிங்களா சார் ஆ சேரிங்க சார் சேரிங்க சார் ஆ சேரிங்க சார் அந்த இதுல சார் நா ஸ்டடிஸ்லாம் முடிச்சிட்டேன் சா சார் முடிஸ்ட்டு இப்ப வீட்ல படிக்கிறாங்க சார் இப்போ அதனால வந்து நானு இப்போ பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கறேன் இருந்தாலும் அது சரி இது கொஞ்ச கெடைக்குமே ன்ட்டு நா அது பண்ற சார் வேற ஒன்னும் இல்ல சார்
சேரிங்க சார் சேரி இப்ப டி என் பி சி அந்த மாதிரி எக்ஸாம்ல எழுதிறீங்களா சார்
இல்ல சார் எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா சார் நமக்கு டிகிரி குவாலிஃபிகேசன் தான் சார் ஆனா எலிஜிபிள் வந்து அவ்ளோக்கா இல்ல சார் ஆ அதனால கெடைச்ச வேலைக் இங்க வந்து நமக்கு நம் நண்பர் ஒருத்தர் இருக்காரு சார் கருப்புன்னு சொல்லி அவர் எதாவது குறிப்பு எதாவது சொல்லுவாரு சார்
சேரி சார் அவர்கூட அந்த பெயிண்ட் டிங்க அந்த மாரிலாம் அனுப்பிறீங்களா சார்
சார் ஆ அந்த ஒர்க் எனக்கு புடிக்கும் சார் இப்ப அவ்வளோக்கா பண்றதில்ல சார் ஏன்னா டஸ்ட் அலர்ஜி மாதிரி வருது சார் அப்புற ரெண்டாவது வீட்ல பிரச்சனைையாகுது சார் சார்
சேரி சார்
ப்பா இருக்கனால பாத்துறதுக்கு ஆள் இல்லாதனால ஃபுல்லா இப்போ எதும் பண்ண முடியல சார் இப்போ நம்மளுடைய
வேற எதா ஒர்க்
ஆ எஸ் சார் இப்போ நா இது பண்ணிட்ருக்கறேன் சார் இப்போ டெலிவரி பாய் மாரி இப்போ யூஸ் பண்ணலாம்ட்டு ஒரு இதுக்கு சாய்ஸ் இருக்க வச்சுருக்கேன் சார்
ஸ்விகி ஆர் ஜொமேட்டோ சார்
சார் ரேபிட்டோ சார் அதே நம்ம கவர்மெண்ட்டு வந்து இன்னும் அப் பண்ல சார் ராபிட்டோன்னு எடுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான வண்டி வந்து எல்லோ போர்டு எதுவுமே கெடையாது சார் நம்ம சட்டப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ போர்டு இருந்தால் மட்டும்தான் வாடகை வண்டி ஓட்ட முடியும் சார் அதனால இப்ப ஓன் ஃபுட்போர்டு வண்டி ஓட்னா புடிக்கறக்கு போலீஸ் புடிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்
ஆமா சார் கண்டிப்பா
சார் கேக்குங்களா ஆ வாய்ஸ் ஆ சார் பிரேக் ஆச்சு ஜலங்க ஆஹ்போலீஸ் புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் சார் அதனால இருந்து இப்போ நம்ம அது ஆப்ஷன் வச்சிருக்கேன் சார் ஆ ஸ்விகி சொமட்டா ஆல்ரெடி வந்து நான் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி ஸ்விகி ஓட்டினன் சார் அது நமக்கு சண்டேஸ் ஆஹ் க கம்பல்சரி லீவ் வேணும் சார் ஆனா நான் வீட்டுல கிறிஸ்டின் சார் அதனால சர்ச்சஸ் போற அதனால சண்டே வந்து ஸ்விக்கி சமட்ட எடுக்க முடியல சார் சார் ந ஸ்டாப் நர்ஸ் முடிச்சிருக்கேன் சார் சார் நான் எலக்ரிக்கல் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுிருக்கேன் சார்
சரி சார் எங்கே ஹாஸ்பிட்டல ஒர்க் பண்ணுறீங்களா சார் முன்னாடி
நியர்பை கோ நான் கோயம்புத்தூரில ஒர்க் பண்ணேன் சார் அது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சார் சார் ஒரு நான் ஒர்க் பண்ணது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் பெட்ஸு ஐநூறு பெட்டு இந்த மாதிரிதான் சார் இருந்துச்சு அந்த மாதிரி ஹாஸ்பிடல் சார் ஆஹ் நல்ல சேலரி சார் நமக்கு மூவாயி வர்றப்போ கொஞ்சம் வர வேண்டிய சூழ்நிலை சார் வேற வழி இல்லை இன்னும் அவ்வளோதான் சார் இன்னும் ஒரு ஒரு வருஷம் சார் இருப்போம் நாங்கள் இருக்கிற இடத்துல இருப்போம் ஒரு வருஷம் அப்ப நாங்க ரிலிவ் ஆயி போயிட்டு மறுபடியும் ஜாப் கண்டினியு பண்ணிக்கலாம் சார் நான் கவர்மெண்ட் ஜாப்க்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் எக்ஸாம்ஸ் இ இப்போ டிஎன்பிசி எழுதலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறேன் சார்
சரி சார் கண்டிப்பா நல்லா எழுதுங்க சார்
அததான் சார் அதான் சார் உங்களுக்கு எதாவது ஐடியா தெரியுமானது அதுக்காக தான் சார்
நம்மட்ட மெட்டீரியல்ல இருக்குது சார் வேனுநா வாங்கிக்கோங்க சார் மெட்டீரிய எல்லாம் இருக்குது வேன்னா உங்கள் நம்பருக்கு நான் அனுப்பிடுறேன்
சேரிங்க சார் ச சேரிங்க சார் நன்றி சாரே இந்த மாரி நல்ல உள் ஆமா சார் இந்த மாரி நல்ல நல்ல உள்ளம் யாரும் இல்ல சார் நமக்கு இந்த செலவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தான் சார் எனக்கு இந்த மாரி சொல்லியிருக்கீங்க ஒரு அட்வைஸ் குடுத்துருக்கீங்க நான் தர்ரேன் அப்படின்னு சொல்லி பரவாயில்லை சார் செரி சார் உங்களுக்கு பக்கத்துல எதாவது கடைக சா மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாரிலா இருக்கா சார் உங்களுக்குல்லா
அஹ் இங்க எல்லாமே பக்கம் தான் சார் நம்ம வீட்லருந்து பக்கமாவே இருக்குது
சே சார் அதுக்காகதா கேட்
இல்ல இல்ல சார் இது சிட்டி தான் மதுரைல
மதுர சிட்டி சார் செரிங்க சார் செரிங்க சார் அப்டிங்களா சார் செரிங்க சார் அப்டிங்களா சார் செரிங்க சார் சார் சார் நீங்க எதாவது வெ வெஹிகிள் எதாவது யூஸ் பண்றீங்களா சார் காரு அஹ் பொளைரோ அந்த மாரி எதாது கார்ஸ் எதாது யூஸ் பண்றீங்களா சார் சேரிங்க சார் சேரிங்க சார் நல்லதுங் சார் சேரிங்க சார் சார் இப்போ உங்க உங்க ஊர்ல தண்ணி தட்டுப்பாடு எதாது இருக்கா சார் எப்டி சார்
இங்கே அப்ப ரொம்ப இதாயிடுச்சு சார் தண்ணி இப்ப கார்பரேஷன் தண்ணியே சரியா வரதில்ல ரொம்ப கலங்கலா வருது சார் அதுனால இப்ப எல்லா மின்ன மினரல் தா மினரல் வாட்
அப்டிங்களா சார் இது குறிச்சு நீங்க எதா கம்ளைண்ட் பண்ணீங்களா சார் புகார் எதும் தெரிவிச்சீங்களா சார்
புகார்லா நெறையா குடுத்தாச்சு ஒன்னுமே ரிப்ளயே வர்ல எனக்கு அந்த தண்ணிய குடிச்சனால இப்ப காச்சலு மஞ்ச காமால அந்த மாரிலா வருது சார்
அப்பயு ஐயயோ சார் இது பெரிய பிரச்சனையா சார் இது நீர்வளத்துறை அமைச்சருக்கு எதும் சொன்னிங்களா சார்
எல்லாமே கம்ப்ளைன்ட் பண்ணியாச்சு
செரிங்க சார் சார் நீங்க நீங்க ஒரு ம மெயில் கூட போடலாமே சார் இவரு புஷ்ஷியானந்துக்கு
அப்டியா சார்
சரிதான சார் இங்க உங்க நீங்க இருக்கிற ஏரியா வந்து மெயினா ஏரியான்னு சொல்றீங்க நான் கிராமம் கேக்குறப்ப அந்த மாரி இல்லன்னு சொன்னீங்க ஆனா மெயின் சொன்னீங்க
ஆமா சார் மெயினான ஏரியா சேரி சார் அதுக்கு வேனா
சார் ஆ ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சார் இ இப்ப இருக்குற ஆட்சில வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ்
ஆமா சார் தண்ணி ரொம்ப கலங்கலா வருது சார்
சரிங்க சார் சரி சரிங்க சார் உ உங்க கோரிக்கை வந்து ஒரு மொத்த மொத்தமா நீங்க உங்களுக்கு நியர்பை பக்கத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து கை ரேகை வாங்கி போட்டேங்னா சார் கண்டிப்பாக ஸ்டெப் எடுப்பாங்க சார் கைராக போட மாட்டாங்க சார் பயந்துக்கு வாங்க சார் நம்ம ஏரியாவிலே பி வச்சிட்டு போதும் சார் தண்ணிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் நம்ம நம் வீட்டு வீட்டை சுற்றி கம்மாய் இருக்குது சார்
சரி சார்
ஒரு வீடு நம்ம வீடுனா பக்கத்தில் வந்து மாட்டு பண்ணைசார் அடுத்து கம்மா சார்
சரி சார் தண்ணி எல்லாம் கிளீனா இருக்கா இல்ல எப்படி சார் கலங்கலா இருக்கா
இருக்குங்க சார் நாங்க இருக்கு எல்லா இடத்துலயும் நீ நீட்டா பண்ணியிருக்காங்க சார் நீங்க வந்து நடந்து ச சப்போஸ் நம்ம நடந்து போணோம்னா வ வழுக்கற மாதிரி இருக்கும்க் சார் பாதை தரை வந்து அந்த மாதிரி நல்லா சைனிங்கா இருக்கும் சார் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நமக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கும் சார்
சரி சரி
என்ன சார் இந்த மா சார் நமக்கு இது பிடிக்குங்க சார் கேரம் போர்டு வவிளையாட பிடிக்கும் சார் ஆஹ் கிரிக்கெட்டு ஆஹ் கிரிக்கெட்டு பேட் பேட்டிங் அவ்வளாக்கா தெரியாது சார் பவுலிங் நல்லா போடுவேன் சார் ஃபீல்டிங் பண்ணுவேங்க சார் நமக்கு சின்ன வயசு நல்லா பவுலிங் நல்லா போடுவேங்க சார் ஆஹ் இப்ப இடையில வந்து கொஞ்சம் ஒப னால அவ்ளோக்கா ஓட முடியல சார்
குழம்பல
ஆமா சார் ரொம்ப ஏஜ் இல்ல இல்ல சார் ஒரு மீடியமான ஏஜ் தான் சார் இருந்தாலும் நமக்கு அந்த டயடனஸ் இருக்குமா சார் நம்ம சடனாக போய் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ருட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குலா சார்
இப்போ பசங்கள்லாம் இருக்காங்களா சார் உங்கள் ஏரியாவில யார் எல்லாரும் இருக்காங்க பசங்களெல்லாம் இருக்க சார்
சார் இருக்காங்க சார் நிறைய இருக்காங்க சார் நமக்கு வீட்டு பக்கத்தல வந்து பார்த்த ஏன்னா ஒரு மூணு சின்ன பசங்க இருக்காங்க அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆபோசிட்ல ஒத்தறு புல்லட் ல போயிட்டு வருவா ஆ ஆப்போசிட்ல போயிட்டு போயிட்டு வருவாரு அவரு கொஞ்சம் நல்லா விளையாடுவார் சார் ஆ ரூம்மவுட்டு ரூமுக்குள்ள எாண்டு போரு திறக்க மாட்டார் சார்
சரி சார்
அவர் டென்னிஸ்ஸு இந்த மாதிரிலாம் விளையாடுவார் சார் சரு மறுவரு
சரி சார் இப்போ வீக்லி ஒன்ஸ் விளையாடுவீங்களா சார்
சார் வீக்லி ஒன்ஸ் நான் வீட்டுலதான் சார் இருப்பே நான பாப்பாவ கூட ச டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே நேரம் மாத்த மாட்டே சார் இப்போ முந்துமா நம்ம வெளியில எங்கயும் போடுதல சார் சார் போன வருஷம் கொஞ்சம் நல்லா இருந் சார் இங்க நான் போ ஒரு வில்லேஜ்ல போய் தங்கியிருந்தேன் சார் அங்க வந்து பாாரத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுத்தி பூரா சின்ன சின்ன பசங்க சார்
சரி சார்
சூப்பராக இருந்துச்சிங்க சார் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் என்ன சார் அந்த ஊரில் கொஞ்சம் தண்ணி வசதி இருந்தாலும் தூரந்த ஏதாவது ஏதாவது அத்தை வச தேவைக்கு முன்னாடி வரணனால் ஆ பைக்லதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார் ச
சரி சரி சார்
கொஞ்சம் கிராமத்துனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார் சாய்ங்கால நேரம் எலாம் பார்த்தீங்கன்னா நாய் நாய் நாங்க எல்லாம் சேர்ந்து விளாடுவோம் சார்
சரி சரி சரி
அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு சார்
சரி சார்
அதனால இப்போ இப்ப அடு போன வருஷனால ஜாலியா இருந்ததுனா இந்த வருஷம் கொஞ்சம் இதா இருக்கு சார் நான் இருக்க ஏரியவுல
கொஞம் டனாக த இருக்கு
ஆமா சார் ஆமா சார் சார்ங்க பசங்க அவ்ளக்க இல்ல்ல சார்ப்பல்லாம் ஊ வெளியூர் போயிட்டாங்க சார் வேலையை தேடி
சரி சார் இப்ப பசங்க யாருமே இல்லையா சார் பக்கத்துல
இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற மரங்கள் தான் சார் அதிகமாக இருக்கு
சரி சார் ஈவினிங் டைம் நல்லாடிங்களோ
ஆஹ் ஆமா சார் அது அங்க இருக்க இடத்துல ஈவினங் விளாடுவா ஈவினிங் ஏன்னா அங்க வந்து பார்ட் டைம் தானே ஒர்க் பயிட்டுந்தன் அதனால வந்து நமக்கு காலைலுல் சாயங்காலம் விளையாடும் சார்
சரி சரி சார்
அதனால்ல ஒன்றும் தெரியாது சார் அங்கே நல்லா பூக்கு நல்லா ஃபேமஸ்ங்க சார் நான் இருந்த இடத்துல மல்லிகைப்பூக்கு வந்து நல்லா ஃபேமஸான இடம் சார் பூ பறிஸ்டு காலையிலயு ப றிஸ்டு வருவாங்க கொண்டு வெட்டியா யாருக்காது யாராவது சப்போஸ் யாராது கேட்டாங்கனா அந்த மாரி குடுத்துருவாங்க சார் ஓகே சார் சாரு டய சா டைம் செரி சார் தேங்க் யூ சார்
தேங்க் யூ சார் ஓகே சார் ஓகே சார் ரெம்ப தேங்க்ஸ்